எப்டி இருக்
வணக்கம் சகோதரி நல்லா இருக்கோம் நீங்க எப்டி இருக்கீங்க உங்க குடும்பத்துல எல்லாரு எப்படி இருக்காங்க
எல்லாருமே நலமா இருக்கோ சகோதரி
சரியா சொன்னிங்க சகோதரி உங்க நகர்ப்புற வாழ்க்கை எப்படி போய்ட்டிருக்கு க்க சகோதரி
நல்லா போயிட்டு இருக்கு சகோதரி ரொம்போ நேசமே இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரியே போய்ட்ருக்கு
சத்தம் வரும் காற்று மாசு அதெல்லா உங்களுக்கு இருக்கும் இல்லயா
சரியா சொன்னீங்க சகோதரி இப்ப ஒரு கிராமப்புற வாழ்க்கை மாதிரி ஒரு அமைதியான ஸ் சூழல எங்கே எங்கேயு பாக்க முடியாது
கிராமத்தில உங்களுக்கு என்ன சகோதரி பிடிச்சது எந்த வாழ்க்கை முறை
எனக்கு கிராமத்தில் அமைதியான சூழல் தா ரொம்ப புடிக்கு சகோதரி அதிக சத்தம் இருக்காது போக்குவரத்து மெஸ்டீசல் இருக்காது காற்று மாசு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவில்லையா சகோதரி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை ந நகரத்தில் கெடைக்குமா சொல்லுங்க நீங்களே
கண்டிப்பான உண்மை சகோதரி காலிலே எழுந்த உடனே பறவைகள் சத்தம் பசுமையான வயல் சுத்தமான காற்று அதுவே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும் சகோதிரி அதோட நாங்க எல்லாரு ஒருவருக்கு ஒருவர் நன்கு தெரிஞ்ச நல்லா பக்கத்துல இருக்கறவங்க ரொம்ப அன்பும் உறவுமா இருப்பாங்க
கண்டிப்பா சகோதரி நீங்க பக்கத்து எல்லா அடுக்கு மாடி குடியிரு ப்புல இருக்கிறங்காட்டி பக்கத்து இது கதவுல யாரு இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியிறது இல்ல வீட்டுக்குள்ள போய்ட்டோ அப்டின்னா வெளிய வர்றதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு கெடையாது சகோதரி தெரிந்த மொகங்கள பாக்றதே ரொம்ப கஷ்டோ பேஷ கிராமங்கல்ல நீங்க பண்டிகைங்க எல்லா கூட ரொம்ப உற்சாகமா மகிழ்ச்சியா கொண்டாடுவீங்க இல்லையா
கண்டிப்பா எல்லாரு ஒன்னா சேந்து கொண்டாடுவாங்க அந்த ஒற்றுமைல நகரங்கல்ல கொஞ்சோ குறைவா கூட இருக்கலா இல்லையா
கண்டிப்பா அதெல்லா இங்க இல்ல சகோதரி சில கிராமங்கள்ல கிராம வாழ்கைல சில சவால்களும் உங்ளுக்கு இருக்கு இல்லையா அதெல்லா எப்டி எதிர்கொள்றீங்க
கண்டிப்பா சகோதரி சகோத்ரி கிராமங்கல்ல பெரிய மருத்துவமனை இல்லாம இருக்கலா உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கலா வேலைவாய்ப்பு ப ரொம்போ ரொம்போ குறைவா இருக்குலா அதனாலதா எல்லாரு இப்பல்லா நகர்ப்புறங்கள நோக்கி போய்டிட்டுருக்காங்கலயா சகோதரி
கண்டிப்பா அந்த காரணத்துக்காக தான நாங்களே இங்க நகரத்துக்கு வந்திருக்கோ
ஏ சொல்றீங்க இப்ப நகர வாழ்க்கய பத்தி பேசலான்னா நகர வாழ்க்கைல முக்யமான நன்ம என்ன ந நீங்க நெனைக்கிறீங்க மேலே வெள்ளதில் அங்கே பல்வேறு துறை இருக்கு அது தான் அது ஒரு பெரிய வசதி இல்லியா
பள்ளி வசதி அதிகமா தான இருக்கு இல்லையா சகோதரி கிராமப்புறங்கள காட்டிலும் நகர்ப்புர ப்புரங்கல்ல அதுவு ஒரு முக்கிய காரணம் இல்லையா
கண்டிப்பா பள்ளி கல்லூரி பயிற்சி வகுப்பு நூலகம் அது எல்லாமே கிராமத்த காட்டிலும் நகர்ப்புறங்கள்ல எல்லாமே அதிகந்தா சகோதரி
ருப்பே வசதி கூட கிராமங்களை விட நகரங்கள்ல தா நல்ல சகோதரி அதிகமா இருக்கு
உண்மதான் அவசர காலங்கள்ள கிராமத்த நம்பி ஒன்னுமே இல்லாம ஏகப்பட்ட செய்திகள்ளெல்லா பாத்துருப்பீங்க தொலைக்காச்சுகல்ல தேர்தல்லா நடக்கப் தா செய்வ அடிக்கடி ஏதோ ஒர் ஊர்ல
அவசர கால மருத்துவங் எல்லா உடனடியே கிடைக்குள்ள சகோதரி இங்க நகரத்துல
சகோதரி உண்மதா நா நகர வாழ்க்கையில போக போக்குவரத்து நெரிசதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமி ல்லையா உங்களுக்கு
ஆமா சகோதரி சில நேரத்துல அவசரத்துல கெளம்னோன்னா நமக்கு வேலைக்கு போற கே ஒரு மணி நேரம் ஆகிருது பெரிய சவாலாதா இருக்கும் அது
பாட்டுமாஸ் தடம் அதிகமாக இருக்கு இல்லையா அதனால் உடல்நல பிரச்சனைகளும் வரும் இல்லையா உங்களுக்கெல்லாம்
கிராமங்கலா நல்லா இப்யேக்கு நெருக்கமா வாழ்றாங்க சகோதரி இது அந்த மாதிரி இல்ல
சரிதா இன்னும் பழக்கத்லேயே வித்தியாசோம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு கிராமங்கள பாரம்பரிய உணவு அதிகமா இருக்கு நகரங்கள்ல துரிதமான உணவுகள் தான உங்களுக்கு அதிகமாக கெடைக்கிது
சரியா சகோதரி ட்ரான் டிரான்ஸ் போக்குவரத்துனால ஒ ம்போதே எல்லாரும் துரித உணவுகள்ளா சாப்புட்றாங்க குழந்தைங்கள்ளயும் நெறயா இப்பல்லா அதுதா பழக்கப்படுத்திற்றாங்க இல்லையா
சரிதா குழந்தைகள வளர்றதுக்கு எந்த சூழல் சிறந்தது அப்படின்னு நீங்க நினைக்கி சரிங்க சகோதரி ரெண்லயு நல்ல விஷ்யம் இருக்கு கிராமங்கள்ல இயற்கையோடையு வளர முடியு நகரங்கல்ல கல்வியும் மற்றும் வாய்ப்புகளும் அது எல்லா இருக்கு அதனோடயு வளர முடியும்
அப்படிதா எது சிறந்ததுன்னு உங்களால போட முடியுமா
தேவையை பொறுத்து தா அது பதில் மாறு ஒவ்வொருத்தரோட தேவையு ஒவ்வொரு பொரு இ மாதிரிதானையா இருக்கும்
அது சரிதா சிலடுக்கு வந்து கிராம அமைதி பிடிக்கும் சிலருக்கு நகரத்தோட வேகம் பிடிக்கும் ஒவ்வொரு த்தரோட வாழ்க்கைய முறையு வாழ்க்கையை சுழறச்சி இதா இருக்கு
கிராமங்களோட ஊர் பத்தியு செய்றாங்க நகரங்கல்ல வேலைவாய்ப்பு வளர்ச்சியு குடுக்குறாங்க அதனால நம்ம எதையுமே சொல்ல முடியாது கிராம
வாழ்க்கைக்கு நகர வாழ்கை க்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கு கண்டிப்பா சகோதரி நம்ப ஆலி மெடத்தன் ஸ்டிச்சி நம்மதா அதோட அம்சங்களல்லா புரிஞ்சுகிட்டு அத பயன்படுதிக்க வேண்டியது நம்ம கைலதா இரு
இப்ப சங்கோதரி அப்டித்தா நானு நம்புறே வாழ்க்கையே அத பாத்துதா ஓடிகிட்டே இருக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா அந்த எண்ணத்துலதா போயிட்டு இருக்கு து சகோதரி இதுல மாற்று கருத்து அப்டிங்றதே கெடையாது நம்மதா நம்மளையு இத பொறுத்துதா இப்ப எனக்கு அமைதியான சூழல் பிடிக்கும் அப்படின்னே மனத அமைதியா வச்சுக்குற நகர த்துல நானு அமைதியு கிடைக்குது நா அப்படிதா போக வேண்டியது இருக்கு அப்படிதா போய்ட்டு இருக்க சகோதரி வாழ்க்கை
இனிமேட்டுதா செய்யணு சகோதரி ஓகே சகோதரி நன்றி சகோதரி
ம் நன்றி